வண் எப்பிடி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோலி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ரோ நல்லா ருக்கேங்க
உம்
என்ன ரொம்ப சோகமா இருக்க மாரி இருக்கு க்கு
இல்ல இல்ல அப்டில்லா இல்லைங்க தோழி அ சாப்பிட்டீங்ளா தோழி
சாப்டாச்சு நீங்க
இன்னு இல்லைங் தோழி இனிமே தா
இனிமே தா நாங்க கொஞ்சு எப்வுமே நேரமாவே சாப் ட்ருவோ
நாங்க வந்து லே லேட்டா தான் தோழி சாப்பிடுோம் ப நான் சாப்பிடற அதுும் பத்து மணி ஆயிரும் தோழி
அப்படியேன் அவ்ளவு நேர இது பண் ீங்க நேரமா சாப்பிடலாம்ல
போன் பார்த்து பார்த்து டைம் வந்து பத்து மணி மேல தான் வெடி போகனா அதனால வந்து பழகி போச்சு அப்படியே சாப்ட்ட அப்புறம் பத்தர பதினோரு மணி பன்னன்டு ஆய பன்னெண்டு மணி ஆயுறும் தூங்க
ஆஹ் இல்ல நீங்க வந்து சரி லேட்டா தூங்குங்க ஆனா சாப்படுறது வந்து சீக்கிரமே சாப்ட்ருங்க அதே மாரி காலையிலயும் ஒரு தேட்டிக்குள்ள சாப்புட பாருங்க
ஆ சரிங்கக்க
ஏன்னா நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாப்பற டைம் தான் இது நீங்க ரொம்ப லேட்டா சாப்ட்டு சாப்பிடாம இருந்து இது பண்ணீங்கன்னா அல்சலர் தான் ஃபார்ம் ஆகும்
ம் ஆமா கண்டிப்பா தோழி
இன்னைக்கு என்ன என்னல்லாம் நடந்துச்சுங்க தோழி
இன்னைக்கு வந்து கலை எழுத்தம் அப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலை அம்மா கிளம்பிட்டாங்களா வேலைக்கீ
சரிங்க
இது வீட்ல தண்ணி புடிச்சிட்டு பாத்திரம் வெலக்கிட்டு வீட்டு எல்லாம் கூட்டிட்டு
சரிங்க
அப்புறம் நான் குளிச்சுட்டு அப்புறம் எங்க அக்கா கடை கூட்டிட்டு போனாங்க
சரி
கடை
என்ன கிடைக்கு
ஆ ஸ்லீப்பர் எனக்கு எத்து தரேன்னு சொன்னாங்களா
சரி
அதனால என் நீக்கு எடுத்துட்டாக்கா அப்படின்னு சொன்னேன் அதனால கூட்டிட்டு போனாங்க
சரி புது புது செருப்பு வாங்கியாச்சு
ஆ அதான் எவ்வளோ நேரம் தேடணும் அங்க தெரிஞ்ச கிடையா அதனால வந்து அவர் தாத்தா வந்து நீங்க எது வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் உக்காந்துப்பரு நாங்கதான் ஒவ்வொரு ப திறந்து திறந்து பார்த்து எடுப்போம்
செரி செரி அதுலயே ஒரு ஹாஃப் டே
ஒரு மணி நேரோ ஆயிருச்சு சேர்து கே ஒரு மண் நேரம் ஆயிடுச்சு அப்ரோ அக்கா வாட்சி கிடைக் ஊட்டிட்டு போனாங்க
சரிங்க
சி எடுத்தாங்க அப்ரோ இ கடைக்கு மேக்கப் பொருள் வாங்க போனாங்க மேப் கடைக்கு போனாங்க ஒரு ப்ப நெயில் பாலிஷ் எடுத்துத் தந்தாங்க
சரிங்க ஆஹ். உம்
இப்போ எங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோ அங்கே கொஞ்சோ பொருள் வாங்கணு அப்ரோ காய் கடைக்கு போயிட்டு
உம் உங்க ஏரியால எல்லா படிங்க தோழி கொஞ்சோ நல்லா ஃப்ரெஷ்ஷா காய்கறிகள எல்லா கிடைக்குமா
ஆஹ் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கு தொழ
ஆஹ் சரி நீங்க இருக்கிற பகுதி வந்து எப்படி சிட்டி மாதிரி இருக்குமா இல்ல கிராமப்புறமா இல்ல எப்படிங்க தோழி
அஹ சிட்டினும் சொல்ல முடியாது கிராமமும் சொல்ல முடியாது ஊருக்குள்ள சைடு மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லா பக்கத்து பக்கத்து இருக்காது கொஞ்சோ
ஆஹ் கொஞ்சோ தூரம் போய் நம்ம வண்டியில போய் வாங்கிட்டு வர மாரி இருக்கு ஓகேங்க தோ சரி அந்த மாதிரி ஏரியாவிலு கொஞ்சோ உங்களுக்கு நல்லாவே ரெஷ்ஷாவே காய்கறிகள்ல்லா கிடைக்குனு நினைக்கிற
ஆ கண்டிப்பான கடைக்கு அப்ரோ இங்க வீட்டு பக்கத் திலயே இந்த மாரி சின்ன சின்ன கடயெல்லா வச்சிருக்காங்களா அந்த கடைல வந்து அந்த மாரி ஒவ்வொருத்திங்க காய் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு நாள் இல்லன்னா நம்ம போய் காய் கடைல ரோட்டு கடைல தான் போய் வாங்கிட்டு வர்ணு இன்னிக்கி இப்ப கூட எங்க அம்மா கூட போயிட்டு காயில்லா வாங் சூப்பர் மார்க்கெட்ளா போயிட்டு வந்தோம்
ஓ செரிங்க செரிங்க எங்களுக்கு அதே மாரிதா எங்க பக்கத்தலயே இருக்கு எப்டி ஒரு ரெண் ஒரு ரெண்டு மூணு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் வாங்க மாட்டோ அங்க வந்து சிலதெல்லா பழய காய்கறி ஆ. சம் ஆ சில நேரத்துல மட்டுந்தா அங்க வந்து நல்ல காய்கறிகள் வச்சிருப் பாங்க அப்ரோ பாத்தீங்கன்னா எல்லா அந்த பழங்கள் எல்லாமே சில டைம் பாத்தீங்கன்னா அழுகுன மாறி இருக் கோ நாங்க அதனால நாங்க அங்க வாங்கப் மாட்டோ எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு காய்கறி கட அவங்க எப்ப வந்து மஆ ஃப்ரெஷ்ஷா கொண்டு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அந்த டைம் பாத்து போய் நாங் அந்த மாறி வாங்கிக்குவோம் அப்புறோ பாத்தீங்கன்னா நாங்க வீட் லியே நெறைய காய்கறி வச்சிருக்கோம் ஒரு சின்ன தோட்ட மாறி ஆஆ கண் ஆமாங்க அதனால நா எங்ளுக்கு முக்கால் வாசி பாத்தீங்கன்னா வீட்லேயே எல்லாமே கெடைச்சிரும்
உம் நீங்க கிராம சைடு இருக்கீங்களா இல்ல
கொஞ்சோ நீங்க சொன்ன மாறிதா கொஞ்சோ நா ஆ ரொம்ப சிட்டிக்குள்ளயும் இல்ல ஆனா கிராம சைடு கெடையாது அந்த மாறி ஏரியா தான் ஆனா எங்க இதுல இருந்து ஒரு அர கிலோமீட்டர் போயிட்டோம்னாலே கொஞ்ச சிட்டி மாறிதான் இருக்கும் அங்க எல்லாமே கெடைக்கும் இப்ப நாங்க எங்க வீட்டுல வந்து பீர்கங்கா வச்சிருக்கோம் அவரக்கா அப்புறோ ஆ இது கத்திரிக்கா கருவேப்பில செடி அப்றோம் மாமரம் ஏ ஆனா பழங்கள் ஆ ஆ பழங் பல வகைகள்லா வந் பாத்தீங்ன்னா எல்லா மரமே வச்சிருக்கோ கொய்யா ரெண்டு வகையான கொய்யா வச்சிருக்கோ சப்போட்டா ஆ சப் ஆமாங்க சப்போட்டா சீத்தாபழ வச்சிருக்கே அப்பறோ ஆரஞ்சு செடி வச்சுருக்கோம் இப்பதான் கொஞ்சோ பெருசாயிருக்கு சாத்துக்குடி வச்சிருக் ப்போ அப்பறோ பாத்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்ன்னு சொல்லி அது என் எனக்கு தெரியாது அது எப்படி இருக்குன்னு ஆனா ஒருத்தங்க தெரிஞ்சவங்க வந்து இந்த மாறி இது பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க அத நா சாப்ட்டது இல்ல அப்பறோ அவங்க குடுத்ததுக்கு அப்பறந்தா நா வ ந்து இணையதளத்துல வந்து ச பாத்த அந்த பழத்த இது எப்டி இருக்கு அப் அப்டிங்கற ஒரு ஆர்வத்துல அதுல பாத்த அது வச்சிருக்கோ அப்பறோ வாட் டர் ஆப்பிள் இருக்கு இப்ப பாத் திங்னா எது எது வந்து காய் புடிச்சிருக்கு அப்டின்னு பாத்தீங்கனா கொஞ்சோ அ சாத்துக்குடி அது கொஞ்சோ ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு வந்துருக்குங்க சப்போட்டா பழ வந்துருக் க்கு அப்றோ மாம்பழ கோ இதெல்லா வந்துருச் ங்க இனி கொஞ்சோ ஒரு சில செடிகள் மட்டு பெருசாக வேண்டியது இருக்கு
அதான இவ்ளோ செடி வச்சிருக்கீங்களே
ம் ஆமாங்க இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கனா அத்தையு மாமாவுமே பாத்துக்குவாங்க
ஆ ஆ நாங்க வந்து பூச்செடி மட்டுந்தா வச்சுருக்கோ
ஆ இது போக பூச்செடியு வச் ச்சிருக்கோ அதாவது மல்லி முல்ல ஜாதி முல்லை அப்பறோ ரோஸ் வகைகள்ல வந்து பாத்தீங்கனா ஒரு நாலஞ்சு கலர் வச்சுருக்கோ ரெட்டு் வச்சிருக்கோ எல்லோ வச்சிருக்கோ பிங் கு அப்பறோ இது எல்லோலேயே டபுள் கலர் ஆரஞ்ச் இந்த மாரி எல்லாமே வச்சிருக்கோ ஆனா என்ன யாரு பூ தா வைக்க மாட்டோ
யா
அ எல்லாருக்கு அப்டி ஒரு அ அத்த மட்டுந்தா பூ பத்தி விரும்புவாங்க நம்ம எங்க காலைல கா வந்து காலையில எந்துருச்சு எங்க எங்க தோழி வேலை செய்யறோ அப்புறம் எடுத்து கொண்டா போடுறோம் இது இப்படியே இருக்கா கொண்டை போ போய் பூ வைக்கிறது என்னன்னா நம்மலுக்கு தொங்க விட் க ஒரு மாதிரி டிஸ்டபன்ஸ்சா இருக்கு அதே ஆயில் எல்லாம் வச்சோம்னா வத வதன்னு இருக்கிற மாதிரி இருக்கா ஒரு கிளிப் எடுத்து மேல போட்டுறது
சாய்ங்கால நேரத்துல குளிச்சிட்டு அ வைங்க கொஞ்ச நேரம் நாலா வந்து பூ பூ னா எனக்கு ரொம்ப
புடிக்குமா பரவாயில்லைங்க நீங்க இந்த காலத்துல நீங்க பூ புடிச்சிருக்குன்னு சொல்றீங்க
ஆ எவ்வளவு கம்மி கம்மிய எல்லாம் கொடுத்தாலும் பிடிக்காது வை ஒரு முழத்துக்கு கம்மியா வைக்க மாட்ட அதனாலேயே எங்க அப்பா அம்மா வந்து எங்க பூச்செடி கிடைச்சாலும் கொண்டு வந்தது பண்ணுவாங்க அந்த செடி இப்ப நாங்க வச்சிருக்க செடியா அவ்வளோ பாதுகாப்பா வெச்சுக்கோங்க
சரி சரிங்க நீங்க எப்படி நீங்களே கட் வெக்கிறீங்க
ஆஹ நாங்களே பறுச்சு கட்டி வச்சுப்போம் கனகாமரம் வச்சிருக் ஆஹ் ஜாதி மல்லி வச்சிருக்கோ ஊசி மல்லி வச்சிருக்கோ ரோஸ் செடி வச்சிருக்கோ மல்லி
சரிங்க தோழி உம்
செம்பருத்தி பூலா கூட இருந்துச்சு அதுக்கு அப்புறம் அது வந்து நெறைய பூ பூத்து ச்சா சரி இது எதுக்கு தேவலாமா அப்படின்னு சொல்லி அஹ் செவப்பு கலரு தா அடுக்கு சம்பரத்தி இருந்துச்சா அதுவு ரொம்பா உடம்பலா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அதையும் வெட்டிட்டாங்க அப்புறம் ஒரு கொய்யா மரம் வளத் நானு எங்க அப்பாவும் சேர்ந்து
செரிங்க
ட்டுக்கு முன்னாடியே இருக்குல சின்ன மரமாதா இருந்துச் சு ஆனா அதுல அவ்ளோ காய் காச்சது காயு அவ்ளோ இதா இருந்து ச்சு ஆனா இன்னக்கி எங்க அம்மா இருந்த து தூங்கி எழுந் ந்தவனயே வந்து கொய்ய தூங்கி எழுந்தவனே வந்து கொய்யா செடிய பாக்க கூடாது
அப்டி எல்லா இல்லயே இல்லங்க அதுதாங்க ம் சிலர் சிலரு வந்து பொய்யா எதாவ்து ஒரு பொறலி கெளப்பி விட்டுருவாங்க அத வந்து நம்ம நம்பவே கூடாது ஒரு சிலர் என்ன சொல்றா ஆனா மாமரத்த பாக்க கூடாதுங்கிறாங்க புளிய மரத்த பாக்க கூடாதுங்கிறாங்க அப்றோ ஏ ஒரு சிலர் வந்து ஒரு என்ன ஒரு பைய இருக்கிற வீட்ல ல எ எலும்ச்சம்பழ வ வெக்க கூடாதுங்கிறாங்க அதே ஒரு சிலர் வந்து பாத்தீங்னா பலாமர வந்து ஒரரு ஒன்னு வைக்கக்கூடாது ரெண்டுதா வைக் க்கனுங்கிறாங்க அவ்ங்கவ்ங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங் ம் நம்ம அதையெல்லா நம்ம கேக்கவேக்
அப்டின்னு சொல்லவு வேற அவளோ ஆஹ் சரி அதும் மோ எவ்வளோ நாலு அ வளரவேல்ல ஆடு கடிச்சு அப்ரோ மாடு கடிச்சுரு திருப்ப ஆடு கடிச்சுரு மாடு கடிச்சிரு அப் ப்படிய இருந்துட்டு பொழைக்க மாட்டதுன்னே இருந்தோ அப்பற கஷ்டப்பட்டு நானே எங்க அப்பாவு வள கடைசியா வெட்டி டியே போட்டுட்டாங்க
அய்யய்யோ அ உம் சரிங்க சரி அது பதுலா வேற ஏதாவது ஒரு மர வைங்க
அதா கண்டிப்பா வைக்கணு
என்னன்னா நம்ம வீட்டு்ல இருக்கிறத பொறிச்சு சாப்டு போது நம்மளுக்கே அது ஒரு அது சாப்டு போது அஹ் தனி டேஸ்ட்டு ஒரு சந்தோஷ தோக் ச நம்ம வீட்டு பலோ அப்படிங்கறது எடுத்து பாக்கும் போதே இது நம்ம வீட்டு பழம் அப்டிங்கற ஒரு மகிழ்ச்சி
செரிங்க
செரிங்க தோழி நம்ம இன்னொரு பதிவுல வந்து ப த்தீங்கன்னா கண்டிப்பா சந்திக்கலாம்
கண்டிப்பா தணி நன்றி நன்றி வணக்கம்